ஆ கே ஆ கேக்குது ப்ரோ கேக்குது
ஆ ணா சொல்லிருந்தீங்கா ணா அந்த வி ஷேப்பு பேட்டு
பேட் வீ ஷேப் இல்ல எஃப் சேப்பு எஃப் ஷேப்னா கரண்ட அந்த ஒரு இதுல இருக்கு பேட்டு மாரி அதே ஷேப்ல இருந்தா நீங்க வந்து பால வந்து நீங்க போட்டு அடிக்கிறப்போ அதுக்கான அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு அதுக்கான அந்த ஒரு பொசிஷன் இருக்கு நம்ப ஓங்குறப்போ கரெக்டா பால் வந்து அடிக்கிறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு
ம்
மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு பட் இதுல வந்து அப்டி இல்ல நீங்க கரெக்டான ஆங்கிள் வச்சு கரெக்டா நீங்க அடிக்கலனா நீங்க வந்து ஒ ஓங்கி பால் மிஸ் பண்ணிட்டு திருப்பில்லா அடிக்க உட மாட்டாக அவல தா
ஓகே
அது பவுல் மிஸ்ஸு அவள தா ஆமா அத மூவ் பண்ணி விட்றனு எடுக்கலா கூடாது நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மூ மூ பண்ணி விட்டுணு
ம்
சோ அது மாதிரிதா நீங்க அதுக் கு கரெக்டா அடிக்கணு அதுவு இல்லாம அத அடிக்கிறது வந்து கரெக்டா லேண்ட்லேயே வந்து அத உருண்டிட்டு போற மாரி அடிக்கனு அடிக்கக்க கூடாது சில டயத்துல வந்து பால் வந்து ஸ்டக்காயி நின்று ஒப்போனெண்ட்டு வந்து அத டேக்கிள் பண்ணிடுவா
ம்
அதனால கரெக்டா நம்ம நம்ம பிளேயர் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு அவுங்களுக்கு நம்ம வந்து அத சொல்லுவாங்கல்லா நீங்க சொல்ற மாரி தூக்கிய அழகா அவுங்களுக்கு வந்து சொல்றது ஒரு ரெயின்போ ஷேப்ல போணு இங்க இருந்து கரெக்டா அந்த அப்பதா வந்து ஆப்பனட் டேக்கள் போடாம இருக்கறதுக்கு ஒரு ஆப்டென்ஷ இல்ல நீங்க கிரௌண்ட்ல உட்டிங்க வச்சுகோங்க அத எடுக்குறத்க்கு நாலு பேர் ஓடிடுவாங்க நம்ம மா திருப்பியு ஃபஸ்ட் நம்ம மாட்டிப்போ
செரி தா ப்ரோ அத அத நீங்க அத ஜெயிச்சிருக்கீங்க நீங்க நம்ம தமிழ்நாட்டு கேம் தான அது இந்தியன் கேம் தான ஹாக்கி அது என்னா இன்னா ட்ரெடிஷனல் அது எனக்கு புரியில ஹாக்கி வந்து எப்டி இந்தியன் கேம் ஆகு அதுதா தெரியில எனக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க பட்
எ எந்த இப்ப இது கிரிக்கெட் வந்து எப்டி இந்தியன் கேம் ஆகு அதுக்கு என்ன காரண இருக்கு
இல்ல அவுங்க ஆஹா நம்ம வெள்ளாரொரு ப்ரோ பட் இப்ப வந்து அத கிரியேட் பண்ணது அவுங்கல்ல
யாரு
அந்த ஊர்காரங்க கிரியேட் பண்ணதுனால அது அவுங்கள்து
அப்டி இல்ல ப்ரோ இது கேம்ஸ் பொருத்த வரை க்கு அது எல்லா கேம் நீங்க சொல்லபோனா தமிழ் கேம்ஸ்ன்னு பெருசா என்ன இருக்கு கபடி மட்டுதா சொல்லமுடியு மொத்தமா மத்த எந்த கேமு இருக்காது அப்போ தமிழ் கபடி கொக்கோ மட்டு தா அ அதா அந்த மாறி போட்ஸ் பொருத்த வரைக்கு எல்லாரு எல்லாமே எல்லா கேமு இல்ல இதுல வந்து அவுங்க கிரேட் பண்ணாங்க அவுங்க இது பண்ணதெல்லா இல்ல ஒருத்தவுங்க கரெக்ட்டா எலிபிலிஷ் பண்ணாங்க அத வந்து கரெக்டா டேபிளோ கொண்டு போறது எந் எந்தந்த கண்டிப்பட்றாங்க அவுங்க பண்றாங்க இதே இல்ல இப்போ எல்லா வருஷமுமே வந்து இந்தியாவுல இருந்து ஹாக்கிக்கு போறாங்ல பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஆள் இந்தியாவிலேந்து வராங்க இந்தியன் பிளேயர்ஸு சொல்லுவமோ அதே மாரி எல்லா கேம்ஸ்லயு இருக்கு
ம் இருக்கு இருக்கு பட் வந்து நறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹா கி அவ்ளோவா யாரு பாக்க மாட்டிங்கனு
ப்ராப்ளம் என்னன்னா ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா மத்த கேமுக்கு இந்த கேமுக்கு அ ஃபுட்பால் மாரி இதுவுமே சேம் ஒரே லெவல் தா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் நாப்பத்தஞ்சு நிமிஷோ தொடர்ந்து ஓடிட்டேதா இருக்குனு நீக்கவே கூடாது அந்த அலவுக்கு ஸ்டாமினா வேனு அது நார்மலா ஜாகிங் போடுரமாறி ஓடக்கூடாது தெரியுல இப்போ ஒரு பால் வந்து எப்பவுமே மூமெண்டல தா இருக்கனு ஆமா ஃபுட்பால் எப்டி வந்து மூமெண்ட்ல இருக்கு அதே சேம் கான்செப்ட் தா ஃபுட்பால் எப்டி அ மூமெண்ட்ல இருக்குமோ நம்ம ஓடிட்டே இருக்கமோ அதே மாரி நீ ஓடிட்டே இருக்கனு எதுர்ல பால் வருதோ இல்லயோ நீ நம்ப ஓடிட்டே இருந்தாதா ஆப்போனன்ஸ் வந்து நம்பளோட கேம வந்து தடுக்க முடியாதுன்றனால அது சொல்லுவாங்க ஏன்னா நீ வந்து ஒரே ஆமா நம் நம்ப ஒரு இடத்துல போய் நீக்கறவச்சுக்கோங்க பால் வந்து நம்பகிட்ட வந்துரு அது வர்றத வந்து எப்டியு ஆப்போனன்க்கு தெரிஞ்சிரு ஏன்னா இவநிக்றான்னு பட் ஆனா நீ நம்ப ஓடிட்டே இருக்றப்போ அந்த ஜம்புல் சன்ஸ் மாரி நம்ப ஓடிட்டே இருக்கறது தெரியாது யாருக்கு பால் வருது எப்போ வர்துனு அது வந்து பிளேயரா வந்து அதா நம்மளுக்கு கேப்டன் ஒருத்தர்இருப்பாரு அவர் தா டிசைட் பண்ணி எது கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த பாயிண்ட்ல அதுவே மைண்ட் கேம்ஸ் இருக்கு அவுங்க வந்து பிளான் பண்ணி அப்ப அடிப்பாங்க இல்ல இல்ல நாலா இல்ல அதுல பைனல் இயரா ஒருத்தர் இருப்பாரு ஒரு பிளேயரு அவர்தா
ஓகே
சோ அவர் நல்லா விளையாடுவாரு அவு அவுர் அவர பாத்துதானக்ஷ நாங்க கத்துக்கிட்டதே அவர் வந்து ஐ டி டிபார்ட்மெண்ட்ல ஆமா நல்லா விளையாடுவாரு நா வந்து எங்க டீம்ல வந்து ஹிட்டர் ஹிட்டர்னா எங்களோட ஸ்ட்ராங் ஹிட்டிங்ல அந்த நைட்டு ஒரு நாலு அஞ் நா அந்த லைன்ல இருக்கறதனால எனக்கு ஹிட்டிங் பொஷிஷன் ஏன்னா எங்களுக் கரட்டா எங் எனக்கு வந்து டி பொசிஷனுக்கு அவுங்களுக்கு கரெக்டா இருக்க மாரி அவுங்க மத்தபடி கேப்டன் தா அ கேம முடிக்றது சரி ஆரம்பிக்கிறது அவர்தா
ம் ம் ம்
சில டைம்ல கோல் போகுநம்ம கோலுக்கு வந்து போவு நம்ம நா சில டைம்ல்லா‌வந்து திட்டு வாங்கிருக்க என்னன்னா என்னோட பொசிஷன விட்டுட்டு நா ஓடிடுவ பால பாத்துட்டு நா கேவலா கண்டுக்கே மாட்ட யாருக்கானு பால் எங்கிருக்கோ கரெக்டா அபோர்ணெட்டுக்கு போய் அந்த அந்த இதுக்கு போய்டனு போய்ட போதுனு நா பாட்டு என்னோட இது போஸ்ட்ட விட்டுட்டு நா ஓடிடுவ
ம் ம் நம்ம வந்து நம்ம டிஃபன் பண்றத விட்டு ஓடுற பண்ணுவோமா
அதுக் சொல்ல முடியாது அந்த டைத்துல வந்து கேம் வந்து இந்த யூனிட் கொடுக்கணு இந்த மாரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுலா மண்டைக்கு இருக்காது கரெக்டா ஒரு அளவுக்கு இருக்கு நடுவுல மிட் ஆமா மிட் மிட்கேம்ல வந்து பால பாத்தோனே சரி தூக்கிட்டு ஓடுறா நம்மதா போட்னு இன்னிக்கு கோல் போஸ்ட்டு ஓடிடுவ
ஆ அது மாரி உள்ள எறங்கி போனா அது ஃபோன்லா கெடையாதா ஒரு பிள்ளையாரு டிஃபண்டிங்
பண்ண முடியு
ம் ஓகே ஓகே டிஃபண்டிங் இருக்றதுனால ஆ ஓகே அந்த டிஃபைன்டிங் இருக்கறதுனால நீங்க ஃபார்வர்டு பண்லா உள்ளயு போலாமா
ஆமா என்னோடட பொசிஷனுக்கு அது அதுக்காக ரொம்ப உள்ளவு போ கூடாது சொன்ன இல்லயா மேல டொன்டிஃபை டீஸ் கீழ டொன்டிஃபை டினா அந்த நம்ம போட்றவருக்கு அவுங்களோட இது இதுக்கு நம்ம வந்து டொன்டிஃபை வரைக்குந் தா போ முடியு அந்த டி லைன் அந்த டி லைன் வரயு தா போமுடியு
ஓகே ஓகே ஓகே
எங்களுக்கு ஏ டீல்லருக்கு அவுங்க வர முடியாது அந்த மாரிதா ஒரு ஸ்டாண்டடான ஒரு ரூல்க்கு மாரி
பராவால்ல ப்ரோ நீங்க இதல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க விளையாடி இருக்கீங்க எங்க ஸ்கூல்ல வந் து நா ஒருதரவ வந்து இது பேஸ்கெட் பால்ல தா சேந்தே அது வந்து எப் எப்டினா பேஸ்கெட் பால்ல வந்து எனக்கு சரியான ஆப்பு எப்டி சொல்லுவாங்கனா ஆளுங்க கம்மியா இருக் காங்கப்பா சும்மா வந்து விளையாடு அப்டின் தா சொன்னாங்க
சரி ஏ என்ன என்னயு அப்டித்தா ப்ரோ ரெக்வொஸ்ட் பண்ணாங்க எங்க டீம்ல வந்து அ எல்லார் டீம்லியுமே ஐ டி அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா ஒவ்வொரு பிளேயரு இருப் பாங்க பைனல் இயர்ல இருப்பாங்க அவுங்க நெக்ஸ்ட் இயர் எப்டி விளையாட முடியு அவுங்க வெளிய போய்டுவாங்க காலேஜ விட்டு அப்ப டீம் இருக்கணுல்ல அதுக்காக வந்து வாங்க டீமுக்கு வாடானு கூட்டிட்டு போவாங்க
ம் ம்
ஃபஸ்ட்டு செலக்ஸன் போவோ செலக்ஸன் முடுஞ்சு செலக் சன்ல அவங்க ஓகே ஓரளவு பண்றாங்கன்னா ஒன் வீக் வரயு செலக்ஸன் இருக்கு மொத்தமா எடுத்தோன்னே எல்லாரையு கூட்டிட்டு போக முடியாதுல்ல
ம் ம் அதா எங்களுக்கு அப்டி செலக்சன்தா அந்த வாலிபால் வந்து பால் குடுத்துருவாரு. பால் குடுத்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ்சு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து மூணு சான்ஸு மூணு சான்ஸ்ல வந்து ரெண்டு தடவ கோல் போட்டா செலக்டட் அந்த மாரி அந்த வாலிபால் அந்த பேஸ் அந்த வா வாலிபால் அந்த அந்த பேஸ்கெட்ல போனுல்லா உள்ள தெரியுல்ல மேல இருக்கு ஹைட்டா அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து டிஸ் ஸ்சன்ஸ்ல இருந்து அவரு இது பண்ணுவாரு கோல் போட சொல்லிதருவாரு இந்த மாரிதான்ப்பா போட்ணு அப்டின் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணு தெரியாது நம்ம சொல்றிவோ இந்த மாரி நா ஃபுல்லா பிகினாரு எனக்கு ஒண்ணு தெரியாது நீங்க சொல்லி குடுத்தா தா எனக்கே தெரியு அப்டிதா போட்ணு அப்டின் சொல்ட்டு அது மாரி
ஏ எ ஆனிமேல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ நீங்க பேச் கெட் பால்னா பேஸ்கெட் பாலுக்கு தகுந்த ஒரு ஆனிமே எல்லா இருக்கு
அதேதா இருக்கு கேளுங்க நா என்னா பண்ணே ஃபஸ்ட்டு எனக்கு மூணு சான்ஸ் குடுத்தாரு மூனு சான்ஸ்ல வந்து ஃபஸ்ட்டு சான்ஸு வந்து மிஸ் பண்டே ஃபஸ்ட்டு சான்ஸ் மிஸ் பண்ணோனே சரி செக்கேண்ட் சான்ஸ் ஒழுங்கா போடணு அப்டின் சொல்ட்டு ஃபுலூக் குள்ளதா போட்டே போய்டுச்சு செக்கேன்ட் சான்ஸ்சு அப்பறோ லாஸ்ட் சான்ஸ் லாஸ்ட் சான்ஸ்ல வந்து போட் டனா செலக்டட்டு போலனா அவள தா வெளிய போயிரு அப்ப வந்து போட்டே ஆகணு அது எனக்கு வந்து நெறைய பெரிய பசங்க எல்லா இருந்தாங்க எங்க கிளாஸ் ல வந்து நா கொஞ்சோ ஹைட்டா இருப்பே பத்தாவது வரைக்கி எங்க கிளாஸ்ல லாஸ்ட் பென்ச்சர் வேற அதுனால வந்து ஹைட்டு அட்வான்டேஜு இருக்கு கனால அவுங்க கூப்ட்டாங்க நீ கொஞ்சோ ஹைட்டா இருக்க வா நீ வாப்பா அப்டின் சொல்லிட்டு அதனால சரி போன லாஸ்ட் பாலு செரி இந்த சான்ஸ் தா இருக்கு ஓ உட்டன்னா அவ்ளதா அப்டின் சொல்லிட்டு செரி எப்டியாவது போட ட்ரை பண்ணோ அப்டி சொல்ட்டு போட்ட போட்டதுக்கு அப்றோ அந்த பேஸ்கெட்ல வந்து பட்டு திருப்பி வந்து அந்த பாக்ஸ் மாரி ஒண்ணு இருக்கும் அது மேல பேஸ்கெட் பால்ல ஒரு இது இருக்கும் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் நடுல ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் கீல தா அந்த பேஸ்கெட் இருக்கு அது என்னன்னா அந்தண்ணா சொல்லும் போது அந்த பேக் பாக்ஸ்ல பட்டு உள்ள போய்டு டா அந்த கரெக்டா அந்த பாக்ஸ்ல தொட்டுதுன்னா. அந்த பாஸ்கெட் வந்து உள்ள போய்டு அப்டியே நா வந்து போட்ட ம் அது கோல் தா நா போட்ட ஆ அந்த பாக்ஸ் ம் மேலையே போயிற்ச்சு என்னனா இது நா மேல போனோனே எனக்கு தோணிச்சு சரி போகாது அப்டின் சொல்லிட்டு என்ன லக்குனேதெ ல அந்த எஜ்ல வந்து பால் பட்டு திருப்பி உள்ள ரிவர்ஸ் ஆகி உழுந்ற்ச்சு அழகா தாஸ் செலக் ஆய்ட்டோ செலக்ட் ஆயிட்டு வந்து சரி இப்போ செலக்ட் ஆயிட்டோ அப்டின் இதமாரி இப்போ மோஸ்ட்லி நா எதுக்கு சேந்தனானே இந்த பீரியட்ஸ் எல்லா வந்து நம்மளுக்கு நம்மள ஈஸியா வந்து இந்த மாதிரி கோச்சிங் இருக்குறதுதா அவுங்க கூட்டு போய்டுவாங்க ஓடி நெறைய கட்த்றா ஓடி நெறைய குடுத்துருவா ரெண்டு மூணு பீரியடு லாஸ்ட் ரெண்டு பீரியடு இதோட மேச்சஸ்ல்லா இருந்ததுன்னா இன்னு நெறைய மேட்சஸ்ஸு அதாவது நாங்க லன்ச்சு லன்ச் டைம் வரியு இது பண்ணுவாங்க கிளாஸ் கவனிக்க போடுவாங்க லன்ச்சுக்கப் ப்றமாவே ஓடி கேட்டுருவாங்க மேட்ச் டைம்ல ஆனதுரா நாளைக்கு மேட்ச் இருக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் மேட்ச் இருக்கு அப்டின்னா ஒரு நாலஞ்சு நாளு அது சும்மா நாங்க எப்டி பண்ணுவோனா கொஞ்ச நேரோ ட்ரெயின் பண்ணுவோ ஒரு பத்து நிமிஷோ ஆ ஆ இருது நிமிஷோ இது பண்ணுவோ வெளாடுவோ அப்பறமா வந்து நாங்க ரெஸ்ட் ட் எடுப்போ சும்மா அரட்டதா அடிப்போ மோஸ்ட்லி மேம் சார்னா வந்தாங்க சார் சார்ல பாக்கறாங்க அப்டின்னா டைம் வேஸ்ட் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு அங்க இது பண்ணுவோ பேஸ்கெட் பால் வெளாட்ற மாரி ஆக்ட் பண்ணுவோ ஆனா வெளாடுவோ கொஞ்ச கொஞ்சோ அவரு சொல்லிதரார் அதுல வந்து மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்டார் பிளேயர்ஸ்சு அவுரு வந்து கொஞ்ச குண்டா இருப்பாரு குள்ளமா இருப்பாரு அவருக்கும் பேஸ்கெட் பாலுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனா பட் வந்து அவருகிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு அந்த பேஸ்கெட் பால் வந்து அந்த தட்டி தட்டி வந்து அது போடுவாங்கல்ல அந்த பேஸ்கெட்குள்ள அது அப்டியே ஜம்ப் பண்ணி
இதுல இது ஆர்கிவ் பொறுத்த வரைக்கு வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா பால் வந்து வந்து மூவ் பண்ணிட்டே இரு சுத்தறது அது கேம் இல்ல நம்ம வந்து ஒருத்தவ நா சொன்ன இல்லையா நா இங்க இருந்து டீக்கு அனுப்புவன்னு
அஹ் அஹ் அஹ்
இப்ப நா இங்க இந்து போய் நா வந்து அதா சொன்னல்ல கிரிக்கெட் பேட் மாறி உங்களுக்கு இருந்தா அடிக்கிறதுக்கு சரி ரிசீவ் பண்றதுக்கும் தடுக்குது இப்ப நா ஒத்த அங்க அங்கந்து ஒருத்த கரெக்டா உங்களுக்கு எப்டி சொல்றது நைன்டி டிகிரில அனப்பற ஓகேவா உங்கள ஏ பே நீங்க வந்து க்ரிக்கெட் பேட் இருக்குன்னா ஆமா கிரிக்கெட் பேட் வச்சிருக்கீங்கன்னா கரெட்டா தடுத்துக்கலா நிக்க வச்சு நின்து அப்டி ஓகே பட் ஆனா இந்த பேட்ல அப்டி பண்ண முடியாது அப்டி என்ன பண்ணணுனா நீங்க கரட்டா வெயிட் பண்ணி கீழ அது உழுந்தோன்னே டக்குன்னு நீங்க பேக்கப் பண்ணிடனு இல்லன்னா வந்து ஆபன் ஆபனன்ட் வந்து பேட்டு அவுங்க அந்த பேட்டு இந்த பேட்டு அடிச்சா அது பவுல் ஆயிடு அப்ப பவுலானவே திருப்பியு பஸ்ட்லருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி ஆய்டு இல்ல கோல் போட்டது இல்ல கோல் போகது மோஸ்லி ஓகேவா அது என்னன்னா என்ன பௌ பௌல் பன்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பௌல்லுக்கு வந்து அதிகமான சேன்சஸ் நடக்கு புரியல ஏன்னா பேக் டு பேக் போ அடிச்சா பேட் பவுல் ஆயிடு அது ஒரு
ம் ம் சரி ஓகே ப்ரோ ம் டைம் டைம் ஆய் ச்சுன் நெனைக்கிறே அப்டியே கண்டிநியூ பண்ணுங்க நீங்களேப் பண்னுங்க